ஆ ஸ் சொல்லுங்கமா வணக்கம்மா வணக்கோ ஆ நல்லா இருக் அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நான் நல்லா இருக்கே
ம் குடும்பத்துல எல்லா உறவுகள் எல்லா நல்லா இருக்காங்களா
ஏ குடும்பத்தல எல்லாரு நல்லா இருக்காங்க
ம்
த்துல நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்கமா எல்லாரு
சரி
ம்
டிஃபன் பத்தி பேசலாமா இப்போ
காலை உணவு பத்தியா சரிங்மா அதுலை எந்த உணவு ஒங்களுக்கு ரொம்ப புடிக்கும் நல்லா இது செய்வீங்க
ம் எனக்கு எனுக்கு ரொம்ப புடிக்கும் புடிச்சது வந்து குழிப்பனியாரன்னு ஒன்னு சொல்லுவாங்க
ஆ சொல்லுங்க
அங்கந்தா எங்காது ய அவசரத்துக்கு செஞ்சு வைக்கிறாங்க டிஃபன் மாதிரியே
நீங்க நல்லா செய்வீங்களா அது
ம் எனக்கு ரொம்ப புடிக்கும் அது
ம்
அது வந்து இட்லி மாவுலயே ஒரு சிலர் உ உ தராங்க ஊத்துறாங்க
ம்
அது எனக் புடிக்காது
ம் எப்புடிமா
அரிசி வந்து ஒரு மூணு டம்ளர் அரிசி ஊற வச்சு
ம்
அது வந்து மிக்ஸிலோ இல்ல உரல்லயோ இடிச்சு தூள் பண்ணிக்கணு வந்து ரவை மாதிரி இடுச்சு நல்லா நைசா ஜ ஜலி ஜல்லட வச்சு ஜலிச்சுட்டு
அரிசி காய வச்சி மாவு அரச்சுக்கணுமா
பச்சரிசி பச்சரிசி ஊற வச்சுட்டு
ம் மிக்ஸில அரைச்சுக்கிறோம் அவ்ள தான்
தர அது மாரி கூட செய்யலாம் நா அந்த காலத்துல செஞ்சத சொ சொல்றே
ஆ சொல்லுங்க
இப்பல்லா மிக்சில தா யூஸ் பண்ணுவாங்க வொரல போய் எங்க போனாங்க அவுங்க மிக்சியில கூட அரச் எல்லா அரச்சிட்டு ஜல்லுச்சிட்டு
உம்
ரொம்ப நைஸா இருக்க கூடாது கொஞ்ச ரவ மாதிரி சேம் மெலிஸ் ரவ மாரி கூட கொஞ்ச இருக்கணு
உம்
அந்த நொய் மத்று அதெல்லா ஜலிச்சுட்டு மிச்சம் நிறுத்தது இல்லையா
ஆ
அந்த நொய் வந்து எடுத்து கொஞ்சமா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து
உம்
அப்புறோ ஜூஸ் டம்ளர் பெரிய டம்ளர் ஒரு தண்ணி ஒரு ஒரு பாட்டில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து
ஆ
ம் சட்டியில போட்டு ஆ கொதிக்க வக்கணு ஸ்டவ் மேலே வச்சு
ஆ அந்த நொய்யி தண்ணி வச்சு கொதிக்க வக்கி க்கணுமா
தண்ணிய முன்னே கொதிக்க வெக்கணு அதுக்கு மேல அப்புறமா கொஞ்சோ கொதிச்சதுக்கு அப்புறோ அந்த நொய்ய அதுல கலந்து
எல்லா நொய்யுமா கொஞ்சமாவா
கொஞ்சமா இல்ல எல்லாமே அது கொஞ்சோ அதுக்கு நெறய நய் நொய் வச்சுக்க கூடாது ஒரு ஒரு அரத்தம்ளர் நொய் ஆகுற மாரி ஜலிச்சு வச்சுக்கணு
உம்
எல்லாமே நெய்யா வச்சுக்க கூடாது எல்லாமே ஜல்லுச்சுட்டு மூனு பங்கு ஜல்லுச்சுட்டு அதுல ஒரு காங்க ம பத்திர வரு அதுல
உம்
பங்கு அரிசி தூள் பண்ணா ஒரு கால் பங்கு ஜ நொயு நிக்கு
ஜெல் ஜெல்லலைக்கு வைக்கு போது இந்த மேலே கொஞ்சோ நிக்
ஆமாலா கடைசியில கொஞ்சோ நிக்கு அது மாத்திரம் எடுத்து ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் வரு அந்த நொய் அது மாத்திரம் தண்ணி வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அத கொதிக் குவச்சு
சேரி
அந்த இத போட்டு கலறி வேக வச்சிணு கஞ்சி கொஞ்சமா போட்டு அது இறக்கி வச்சணு ஆர வைக்கணு
ஆ சேரி
ஆரண்ட பட்சதுக்கு அப்புறோ ஒரு சாயந்திரத்துல ஒரு அஞ்சு ஒரு எட்டு மணி ஏழு மணி அளவுக்கு ஒரு ஒரு ஆறு ஏழு மணிக்கு
ம்
நீங்க அந்த அரிசி மாவ எடுத்து கொஞ்சோ ஆற வச்ச கஞ்சியில இது போட்டு கலந்துணு
ம் தண்ணி ஊத்தி கலக்கி வச்சுனுமா
கூடாது
கஞ்சி ஆறவச்சு
கஞ்சி கொஞ்சோ அத கஞ்சியில ஆற வச்சதுக்கு அப்றோ இந்த அரிசி மாவு அரச் சிவச்சிருக்கோ இல்லைங்களா
ஆமா
த்து கலக்கிணு கலக்கிட்டு அக்கு தேவயானது உப்பு போட் ட்டு கலக்கி வச்சினு
ம்
எடுத்து மறுநாள் காலையில
க கொஞ்சோ தண்ணி ஊட்டு கலக்கனாதா அத
தண்ண விட்ட பதமா தண்ணி கரண்டி எடுத் து சொய்ன் ஊத்துற மாரி கொஞ்சோ கலக்கி வச்சணு
சேரிம்மா
காலையில அது ஓரளவு புளிச்சு நல்லா இருக்கு பதமா
ம் பரி
அதுக்கு வந்து தேவையான வெங்காயம் ஒரு ம் ரெண்டு கப்பு நெறயா போட்டுக்கலா ஒண்ணு இல்ல சின்ன வெங்காயம் இருந்துச்சின்னா
சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா
காயம்தா நல்லா இருக்கும்
சின்ன வெங்காயம்
ஆ ஒடம்புக்கு நல்லது ரத்தோட்டத்த சீர் செய்யும்
ஆ சரி
தே அதிகமா எவ்ளோ நம்ம யூஸ் பண்றமோ அவ்ளோ நோய் இல்ல அது எப்டின்னா எங்க அம்மா எங்கப் பானா அத தான் யூஸ் பண்ண முடியும் ச நீக்கோ அதுக்கோ இதுக்கோ எல்லாம் சின்ன வெங்காய
சின்ன வெங்காயம் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க
அவங்க இந்த இப்ப இந்தளவுக்கு சுகர் பிபி இல்லாம ஒரு எண்பது வயசு தா அவங்கள தாண்டி சுகர் பிபி வர ஆரம்பிச்சிச்சி அவுங்களுக்கு
சரி சரி
அதனால அது சக்தி இருக்குது ரத்தோட்டத்த சீர் செய்ற சக்தி அந்த சின்ன வெங்காயத்து இருக்குதான் விருத்தி பண்ற சக்தியும் அதுல இருக் குது அதனால அது அதிகமா சாப்பன்னு நான் நெனைக் அதா எனக்கும் புடிக்கும் அது நெறயா ஆமா ஒடலுக் நல்லது அது ரொம்ப புடிக்கும் எனக்கு அததா சேத்து சேத்துக்குவன் அதது நிறைய நறுக்கி வச்சுட்டு து பச்ச மிளகா ஒரு ஆறு ஏழு நறுக்கி வச்சிட்டு ஒரு பத்து மிளகாய் பன்னண்டு மிள காய் நருக்கிட்டு
சரி
கருவேப்பிளையும் அந்த சக்திக்கு
ம்
ஏ கெடைக்கும் அது மெலிசா அரிஞ்சி அதுல போட்டு
ம்
சுகர் ஆட் பண்ணலா கருவேப்பில கடுகு வெங்காயம் இங்க எவ்ளோ வேணுனாலும் சேத்துக்கலா நல்லா இருக்கும் சாப்பறதுக்கு நல்லா இருக்கும்
ம் வெங்காய அதிகமா சேத்திக்கோங்க
கருவேப்புல பச்சமள் நறைய சேத்துக்குவோ‌ அ பச்சமெள காய்லு விட்டமின் சக்தி தா
கொத்தமல்லி
கொத்தமல்லியு கொத்தமல்லியு சேத்துக்குவோ கருவப்புல சேத்து க்குவோ இதெல்லாமே கொஞ்ச மிச்ச மிச்சமா சேத்துக்லா ஒன்னு இல்ல தேவப்பட்டா முருங்க எல இரு க்குதுல்லயா
என்ன எல
ங்க எல முருங்க எல கூட அதுல கலந்து சாப்புல்லா
குழி பனியாரத்துல
குழிப்பனியாரத்துல கொஞ்சமா மு ருங்க எல போட்ருலா உன்னு அதல்லாம் வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லது
ம்
அத எடுத்து இந்த குழிப்பனியார சட்டி இருக்கு
ம்
வச்சு அதுல ஊத்தி திருப்பி உப்பு மத்திர கரெக்டா அளவா சாப்ட்டுப் பாத்து போட்னு
உப்பு
ஆமா அது டேஸ்டே வேற இது வந்து காலை உணவுக்கு நல்லாருக்கு
ம் அதுக்கு தொட்டுக்க எது வே என்ன ஆட் பண்ணுவீங்க
கார சட்னீன்னு ஒன்னு ஆட் பண்ணுவோ
ம்
அத அடுத்த இதுல சொல்றே உங்க நீங்க அந்த மாரி மாவுல ஆ செஞ்சு பாருங்க
ஆ நாங்க வந்து இந்த ம பொடி நீங்க இட்லி மாவு மாரி அர ச்சிக்குவோ நாங்க
ஆஹா அது அரைக்கற்து இல்லங்கம்மா அ து நல்லாருக்காது அந்தளவ்க்கு இந்த நா சொன்னே செஞ்சு பாருங்க
ம்
குளிப்பனியாரம் டேஸ்ட்டே வேறதா
ம் அதுக்கு தொட்டுகா காரச்சட் நீ எப்படி செய்வீங்க
கார சட்னி அது சின்ன வெங்காயமே அதே மாரி சின்ன வெங்காய நெறைய நறுக்கிட்டு
ம்
போட்டுக்கணு அதுக்கு
ம் சேரி
பருப்பு கொஞ்சமா கடலைப்பருப்பு நெறைய
ஆ
அப்புறமா கருவேப்பல அது போட்டு அதையு வானல்ல விட்டு எண்ணெய் வச்சு எண்ணெய் ஊத்தி அதுல வதக்கணு
ம்
அந்த காஞ்ச மிளகாய் போட்டு தக்காளி ரெண்டு வதக் கிட்டு நல்லா எண்ணெய்ல அதெல்லா வதக்கிட்டு கொஞ்சுன்டு புளி சேர்த்துக்கணு
புளி போடுவீங்களா
கொஞ்சயோண்டு சேத்துக்கணு ஆமா காரச்சட்னி கூட கொஞ்சோண்டுன்னா ஒரு கார கொஞ்சமா புளி கண்டிப் இப்ப சேக்கணுங்க சேர்த்து பாருங்க நல்லா இருக்கு
சேரி சேரி
லையிட்டா
ம்
அப்புறமா இது இந்தகு குழிப்பணி இடத்துக்கு அத தொட்டுக்குவோ நல்லா இருக்கு தக்காளி நல்லா வதக்கிட்டு தக்காளி மொத்
தக்காளி எத்தன பழ ஆட் பண்ணு
தக்காளி ஒரு கார சட்னிக்கு வந்து வெங்காய எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ தக்காளி ஒரு நாலு தக்காளி
நாலஞ்
ஆமா நா ஆமா வெங்காய நறைய போட்டா அது தகுந்த மாரி அளவு
தேங்கா சேத்திப்பீங்ளா
தேங்காவ சேத்துக்கலா
தேங்கா சேத்திக்லா
தேங்கா சேத்துக்கு தேங்காயு சேத்துக்லா ஒரு பத்
தக்காளி
ஆமா எண்ணெய்ல வதக்கிட்டு அதுக்க கருவேப்பில்யு காஞ்ச மிளகாயு நல்லா வதக்கிர்னு
ம்
ப்பு வந்து கொஞ்ச நல்லா வேகனு என்ன பருப்பு இந்த பச்சக்கல்ல பருப்பு
ம் அதெல்லா எண்ணல வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி தனியா வதக்கி எடுத்
ஆமா ப்ரவுன் கலர கலர் வர மாரி நல்லா வதக்கி அந்த காரச் சட்னி அரச்சிட்டோம்னா
ம்
டேஸ்ட்டா இருக்கு அந்த குழி பனியாரத்துக்கு சூடா
தொட்டுக்குனு சாப்ட நல்லாருக்குமா
ஆமா ஒடம்புக்கு நல்லது
ம் சரி
அடுத்த வாட்டி நீங்க செஞ்சு பாருங்க
ஆ சரிங்மா நாங்க வந்து குழி பனியார செஞ்சா ஆ காரவட செய்னு கார வட அது ரெண்டு சேத் தி சாப்புட்றது க்கு நல்லாருக்கு நாங்க கார வட தா யூஸ் பண்ணுவோ கா காரச்சட் நீ செஞ்சதில்ல இனிமேல் ட்ரை பண்ணி பாக்
ட்ரை பண்ணி பாருங்க கார் கார வட வந்து அதிகமா இது கேஸ்ட்ரிக்கு அதுவு எண்ண சம்மந்த பட்டதுனால இதுலயு எண்ண அதுலயு எண்ண வந்து உடம்புக்கு கொஞ்சோ இது அதுவு மாசிக் சாப்பிடலா ஒண்ணு இல்ல அளவுக்கு அதிகமா அதே சாப்பிட கூடாது எண்ணெயா இருக்கிறதுனால இந்த சட்னி வந்து அ அதிகமா சாப்பிடலா அப்பப்ப சாப்பிடலா ஒன்னு இல்ல இந்த இதுவும் வெங்காயம் ஆட் பண்றதுனால அது ஜீர்ண சக்தி அதிகமாக்குது இல்லையா
ஆமா
தொந்தரவு இல்ல சீக்கிரமா ஜீர அததா சாப்பிடுவோ நாங்க அதனால அது மாரி செஞ்சுக்குவோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க
ஆ ட்ரை பண்ணி பாக்கற நன்றிம்மா
ரொம்ப நன்றி ஆ அப்